ஆ பரவால ஆமா ஏலாது காலா போட் பிரிஸ்வா
ஆமா யூஸ்ஃபுல்லா போயினுருக் எனக்கு இது இறங்கிட்ட கடக்கவேணா பாரு கால் பேசறதுக்கு புதுசா ஒரு ஆள் பேசுனா ஒன்னு பேச தெரியாது அது மறுபடியு நானு ஒன்னு மதிரதா சாமிக்கு தெரியுமா போது ஆஹா எல்லாம்ல்லா கேக மாட்டா எப்படிறீங்க என்ன பண்றீங்க எத்தன பசங்க இந்த மாதிரி எப்படி கேட்டு ஒரு அஞ்சு கால எப்டி முடியுமா அப்பிச்சோ
ஆமா
அதுலதா
இப்ப பேசறதுக்கு உங்களிட்ட பேசுறமாரி கஃபர்டபுலா ஜாலியாருந்தா ஓபனா பேசு பா அவங்கள்டிட்ட தா நாம் திரும்ப பேச
ஆஹ் யாருனேு தெரியுது ஆ ஆ இவண்ணப்பல்லா பேசுறுவாங்க எது இந்தன பொண்ணும்னு அம்ப சொன்னுவாங்க எதுக்கு இந்த காசு
நேத்து அப்படிதா ஒரு ஆன்டி என்ட்ட பேசினாங்க அந்த ஆண்டி வந்து அது சொல்றாங்க தம்பி எ பையனு இதே மாரி தா டாஸ்க் பண்ணவே மாட்டறா நீ சூப்பரா பண்றப்பா நா அவனு இவுனிய ஒன்னியு கோத் துற்றப்ப ரெண்டு பேர் பேஸின்ன பாண்ணி சொல்றாங்க நா சேரி டிரிட்டு வச்சிட்டு அதுக்கப்புறோதா இன்னிக்கு போய் இப்போ இன்னிக்கு மெசேஜ் பண்ணிய ஃப்ரியா இருக்கீங்களா கால் பேசுறது ஆள் இருந்திச்சி கே கேட்டே ஒன்னே டுமாரோ ஓகே அப்பிடின் போட்டுவுட்டே நா ஓகேன்னு போட்டுவுட்ட திரும்ப ம்
இதெல்லா வருதுனு வந்தாங்களா
ஆம்மா. நா நெறைய பேத்துட்ட அப்பிடி டக்குடக்குனு வாட்ஸ்அப்ல டக்குன்டக்குனு மெசேஜ் பண்ணி யாரா இருக்காங்களா கேட்டுட்டே இருப்பே யாரா வந்தங்கன்னா டக்குன்னு ஃபோன் பேச ஆரம்பச்சிடுவே அது எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு காசு வந்ததுக்கு அப்புறோ ப்புறோதா நம்பிக்கையே வந்து அடிச்சி நவுத்திவுட்டே. எல்லாத்துக்கு கால் பேஸ் வேஸ் த்தினேருப்பே ஏ ஃபிரென்ஸ்லா வந்து ஏ ஃபிரென்ஸ் கூட டீ குடிக்க போவே அடிக்கடி டீ குடிக்க போனா கூட ஃபோன் பேசிட்டேதா இருப்பே.
அப்பிடியா ஆ எல்ல அப்புற டாஸ்க் முடிக்கணுமே இன்றனால ஃபோன் பேசினே இருபியடா.
ஃபோன் பேசினே சுத்திட்டு இருப்பே எல்லா லவர்
நீ எப்பிடித்தா எல்லாருகிட்டியு பேசுறன்னு தெர்லியே
நாதா சொன்னேல்ல கம்ஃபர்டபில்லா இன்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சிறது சம்மந்தமே இல்லாம எதோரு டாப்பிக் ஆரம்சி நா எங்யோ இழுத்துகோத்து கொண்டு போயிருவே.
ச்சாண்டனே நீ பெட்டல உச்சாண்டா. இப்பதா நா வந்து பேம்பஸ்லா எத்துன்னுவரா அவனுக்காகதா அதுக்குள்ள உச்சாஅட்சி முச்சிட்டா
தெரியுங்கா ஒரு கொழந்தய வளக்கறது எப்பிடின்ட்டு ஏன்னா நானே ஒரு பையன வளர்த்திருக்கே. எங்க சித்தி ரெண்டு எங்க ரெண்டாவது சித் சித்தி இருக்காங்கல்ல.
மாமா.
கூடனு இருக்காங்க அவங்க வேலைக்கு போய் சொல்லுவாங்க நா டிப்ளமோ முடுச்சு நா டிப் ன்னும் புடிக்கு எ கூட தா அந்த பைய ஃபுல்லா இருப்பா அவனுக்கு பட்டக்ஸ் மொத கொண்டு நாந்தா கழுவிவுடுவ ஃபுல்லா
என்னா சொல்ற ஏ அவுங்க செய்ய மாட்டாங்களா
திட்டிருவாங்கள்ல எங்க பாட்டி வேல சொன்னாலு அவங்கள வேல வாங்கி க்குறதுனா எனக்கு உடன்பாடு இல்ல சேர் போ அவங்க வயசானவங்க போட்டு குனுஞ்சு செய்யறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிறலானு செஞ்சுருவ ஆனா அதுக்கே திட் திட்டுவாங்க ஆம்பள புள்ளனா ஆம்பள புள்ள மாரி இரு எதுக்கு இதுலா செஞ்சுட்டு இருக்கன் சொல்லி திட்டுவாங்க வீட்ல
ஆ ஆ
ஆ எங்க எங்க அப்பையு சொல்ல மாட்டாங்க ஆ எங்க பாட்டிக்காக நா செய்றே ஆனா வந்து எங்கப் பெரிப்பாலா எதுக்கு நீ அவங்க அவங்க வேலைக்கு போறாங்க அவங்க சம்பாக்கிறாங்க நீ எதுக்கு அவங்களுக்கு வேல செஞ்சு
ம் ம் ம் ம் ம் அப்புற பாட்டிக்காக செய்றோ அந்த
அப்புறோ என்ன ஆச்சுனாக்கா இப்ப ரீசன் ரீசன்டா வந்து எங்க பாட்டியே ஒடஞ்சு ஃபுல் ஃபீல் பண்ணி அழுதாங்க என்னனா ஏந் தங்கச் சி வந்து கீழ உளுந்துட்டாலா அதுக்கப்பறோ வந்து அவளுக் இது ஓ அது இது மாரி எல்லாத்துக்கு அவ மேல கடுப்புதா ஏ ஒழுங்கா இருந்துருக்குளால்ல ஏ இப்டி போய் கீழ உளுந்துபுட்டா அப்டின் சொல்லி ஆ இதெல்லா கடுப்புலதா இருந்தாங்க இது தேவ இல்லாத நேரத்துல இம் ஏ இப்டி கீழ விழுந்து எக்ஸாம் போயிடுச்சு போ பாத்து ஒரு துணி காயபோட தெரியாதா அப்டின் சொல்லி அவ்ளோ திட்டு திட்டுனாங்க என்ன ஆச்சுன்னா எனக்கு அவ மேல எந்த கோவமு இல்ல அவ பாவத் எதோ ஒரு விபத்து நடந்து போச்சு அப்டின்டு யா அன்னைக்கு உளுந்த அன்னைக்கு நைட்டு ஆனா அவளுக் உணு அன்னக்கி நைட் இல்ல அவள வந்து ஐ சி யூ ல வச்சிருந்தாங்க ஐ சி யூ ல இருக்கும்போது நர்ஸ் பார்த்துக்கோங்க ஐசியூ வந்து நார்மல் வாடுக்கு மாதிரி த்திடாங்க அதுக்கு அப்புறோ வந்து எங்க பாட்டி வந்துருந்தாங்கங்க பாட்டி நானு அ தங்கச்சி மூணு பேரு மட்டு தா இருந்தோ அப்போ என் தங்கச்சிக்கிட்ட முதகொண்டு ஃபுல்லா நா தா ஒடம்பு ஃபுல்லா கிளீன் பண்றது ஃபுல்லா எல்லா வேலையு நா தா செஞ்சேனா அத பார்த்துட்டு எங்க பாட்டி தே ஃபீல்பன்னாங்க ச இப்டி ஒரு பைய வளர்த்துருக்கோமே அப்டின்ட்டு அவங்க ம் அப்பைலஇருந்தே எங்க பாட்டி வந்து என்ன பேரு சொல்லி குப்ட மாட்டாங்க தம்பி வாயா போயானு தா கூடுவாங்க ம்
அப்டியா ஆ ஆமாடா எம் இப்டியே வாழ்ந்துக்குறட தம்பி னி ஆனா ஏதோ வாழ்ந்துட்டு போய் நாளைக்கு என்ன படத்துக்கு போற
அதா தாய் ஸ்டோரி
அந்த ஒரு படம் தான நீதா பத்து படம் பாப்பியே ஒரு படத்துக்கு போனா
அதா நாளைக்கு போயிட்டு ஏதா நாளைக்கு என்னடா
மாட்டிக்க போறடா இன்னைக்கு போய் இன்னக்கி மாட்டிருப்ப ஆனா உனக்கு ஐடியா கிளிக் ஆகிட்டு போல அந்த டைம்ல சாவி தேட போறேன்னு சொல்ட்டு
டக்கு டக்கு டக்ககுன்ட்டு ஆ நா அதுஎது துரு துருன்னு இருபன் எனக்கு ஒரு எடத்துல சும்மா உட்காரவே புடிக்காது ஏதாவது பண்ணினே இருப்பேங்கா
நீயா எது பட பாக்கறதா
ம்மா கட்டி போட்டு உட்காரது கட்டிபோட்டு உட்காந்துருவே ஆனா இந்த மாரி வீட் சும்மா உக்காந்து ஃபோன் நோன்றதலா ஆ மூவி பாப்பே தவிர ஆ மூவி பாப்பேனே தவர மத் மத்தபடி வேறேது பண்ண மாட்ட மத்தபடி இந்த ஃபோன்ல வீட்டுல சும்மா உக்காறது ஸ்நாக்ஸ்லாஜி கொள்ள ரேட்டுக்கா ஒரு பாப்க்கான் வந்து இரநூறு ரூவா யாரு வாங்குறது நா டிக்கெட்டே இரநூறுவாக்கி எடுக்கமாட்டே நா சும்மா உக்காந்து படம் பாத்துட்டு இருப்பே பி தே தண்ணி குடிச் ட்டு அவ்ளதா
எல்லா வெள்ல போனா பிரேக் டைம்ல
தண்ணி குடிச்ட்டு வந்து அப்பிடி சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டுருப்பே அவ்ளதா
உனக்கு இது சாப்பிணு தோணாதா ஓ அதிகமாக் சொல்ட்டு சாப்டமாட்ட அதான அ சொல்லு
சு வர மாட்டேங்குது ஒரு பரோட்டா பதினஞ்சி ரூவான்ந்த பரோட்டா இப்ப இருவத்தஞ்சி ரூவா ஆக்கிட்டானுங்க கே கேஸ் பிரச்சனன்டறதுனால ஒரு பிரியாணி நூத்தி நாற்பது ரூவா ஒரு தோச இருவத்திஞ்சி ரூவா அட வெளிய சாப்புணுன்னா சுத்தமா மனசு வர மாட்டேங்குது
அவ்ளோ காசு குடுத்து எப்புட்ரா சாப்முடியு அதுக்கு நீயே செஞ்சி சாட்டுக்கலா நீ
இல்ல இல்ல இதுவா பீஜ்ல போட்டாங்க அ எனக்கு வெளியே சாப்பிடவே தோணமாட்டேங்து ஏதாவது அப்பிடி ஏதாவது வேணுன்னா ஷைடிஷ்வோ
பானிபூரி அதுமே அதிகமாயித்து
பானிபுரி நாப்பது ரூவாக்கா எனக்கு நேத்து என் ஃப்ரெண்டுக்கு நானு வாங்கி கொடுத்தன் சாப்ட்டோ
ஏ சென்னையில எல்லாமே ரேர் எழுதி வச்சிருக்காங்கடா தம்பி முப்பரூவா வித்த பானிபுரி நாப்பரூவா விக்கிது ஒரு பரோட்டா இருபத்தஞ்சி ரூவான்ற
ஒரு மசால் பூரி பத்து ரூபா ஒரு காளன் பன்னெண்டு ரூபா நா விவரோ தெரிஞ்சி சாப்ட்ட ஆரம்பிச்சப்போ
எல்லாமே அதிகமாயிடிச்சி
ப்பது ரூவாக்கா நாப்பது ரூவாய்க்கு ரெண்டு காளான் சாப்புடுவோங்கா இப்ப நாப்பது ரூவாய்க்க ஒன்னு கூட கொ கொஞ்சமாதாங்க தரா
ஆமா ஒ கொஞ்சமா தந்தா எந்த மூளைக்கு
அதுவு இல்லாம நா இப்பெல்லா கனா இப்ப வந்து நா ஒரு நோட்டு வேற வச்சிருக்கே நம்ம எதாது முன்னாடி நெற கா செலவு காசு நெறையா வரும்போது காஸ் நெறைய செலவு பண்ணிருவே கணக்கு தெரியாது அப்புறோ என்ன ஆச்சி இப் இப்ப ஒரு ஆறு மாசமாதான் ஒரு நோட்டு போட்டு ரெண்டு ரூபாய்க்கு பேனா வாங்கினா கூட எழுதி வச்சிருவேன் அப்புறோம் எல்லா செலவையும் எழுதி வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து இப்ப சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் ஸ்டேஷனரிக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் இப்ப இந்த துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வாங்குறது அப்புறோம் தேங்காய் எண்ணெய் வாங்குறது இந்த மாதிரி அத்தியாவசிய பொருளுக்கு என்ன செலவு பண்ணிருக்கோம் சொல்லி ஃபுல்லா கணக்கு போட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செலவு எல்லாம் குறைச்சுட்டே வரேன் தேவையில்லாத செலவு எங்க அதிகமா செலவு பண்ணிரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லி அடிஷனல்லா அன்னலைஸ் பண்ணி வரேன் கொஞ்ச கொஞ்சமா
நீயே ஓன்ன கொறச்சுன்னு வர அப்ப
ஏன்னா இல்லான நமக்கு யார் சொல்லி தருவா நம்மதான் கத்துக்கணும்
ஆனா உங்க சித்தப்பா தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறாருடா தம்பி ஒரு லட்சம் ரூபா அவராலு ஒன்னால முடிஞ்சா பெருசா ஏதாவு செய்ரா
அவுங்க மூ பே மொத்தம் ஆமா
யாரா இதெல்லாம் செய்வாங்க ஏதோ ஒரு சிலவுங்க செய்வாங்க
ஆமா இப்ப இதே நான் டிப்ளமோ ஆனா நான் எனக்கு என்ன எனக்கு என்னன்னா நான் இன்ன வரைக்கும் படிப்புக்கு நான் செலவு பண்ணதே இல்லை இங்கதான் வந்து அதிகமா செலவு பண்றது பிப்த் வரைக்கும் ஆர் டி இ ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டேன் அதுக்கப்புறோம் வந்து சிக்ஸ்த் சிக்ஸ்த்துல இருந்து டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லு மேக்சிம்மே ரெண்டாயிரம் தான் செலவு பண்ணிருப்பேன் ஃபீஸ்ன்னு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுக்கப்புறோம் டிப்ளமோ படிக் கும் போது ஒரு ஆறாயிரம் மூணு வருஷம் சேர்த்து ஒரு ஆறாயிரம் கட்னேன்
அவ்ளோதான யான்
தானே இப்ப ஒரு ஆறாயிரம் ஸ்காலர்ஷிப் அதே எஸ் சி எஸ் டி ஸ்காலர்ஷிப் எ ஏ டபிள்யூ டி ஸாகாலர்ஷிப் அது ஸ்காலர்ஷி கெடைச்சு அது ஸ்காலஷிப் போய்ட்டேன் இப்ப மொத்தமா எப் படிப்புக்கு என் வாழ்க்கையில செலவு பண்ணதே ஒரு இருவதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணிருப்பேனே வாங்க யூனிஃபார்ம்மு பேனா பென்சில் எல்லா சேத்தாலும் முப்பதாயிரத்து குள்ள தான் வரும்
ஆமான்டா கரெட்டு தாண்டா தம்பி
ஹ
கம்மியா தான் செலவு
ஆமா ஆனா எங்களுக் காலேஜ்ல வந்து ஒரு லட்ச ரூவா பீஸ்ஸு அதுக்கப்றோ தா இவுங்க பாத்துக்குறாங்கவோந்தா சரி ஓகே ரைட்டு படிக்க வக்றாங்க காற்றுள்ளும் போது தூற்றி கொள்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி சான்ஸ் கெடை க்கும் போது ரைட்டு பூந்ரா வேண்டியதா உள்ளூர் வந்துட்டு அவர் படிச்ச காலேஜ் இது அவர் இங்க தா படுச்சாரு அதனால என்ன இங்கயே சேத்து த்தாரு
பரவாலடா ஒன்ன ஒரு நல்ல நெலமைக்கு வரணுன்றதுக்காக சேத்து ட்டாரு கரெக்ட்டு தான அந்த மனசு அவர்க்கு வந்ததுல்ல அதுவே போதாதா நம்ம இங்க படிச்சா தா நல்லா இரு அப்றோ அதே மாரி அவனு படிக்கட்டு ட்டு அப்பா அம்மா எழந்தவ எப்டியோ போட்டு நெனக்காத நம்ம அண்ண பையந்தான்னு சொல்லிட்டு படிக்க வக்ராரு அதுவே ஒரு
ஆமா ஆமா அவர் அப்பேல இருந்தே என்ன மே அம்மா அப்பா இருக்கும் போதே அவர் அப்டி சொல்வாரு அம்மா அப்பா இருக்கும்போதே அவன நா படிக்க வச்சுக்கறேனு தா சொல்லுவாரு அதே மாரி அம்மா அப்பா எறந்ததுக்கு அப்றமு அவர் பேச்ச காப்பாத்திட்டாரு அவரு
அதான்டா தம்பி ஒரு சிலவங்லா அந்த மனசு வரு எல்லாருக்லா அந்த மனசு வராது அவரு கிரேட்ரா ஆனா உண்மயாவே ஒன்ட்ட இன்னுமு டச்ல பேசினுருக்ராரு பாரு அதுவே போராதா
அதா இந்த வேலைக்கு போனுன்னு சொன்னேல அதுதா ஃபோன் பண்ணி போலாமா வேணாமானு கேக்ணுனு ஃபோன் பண்ட்டு இருந்தே
உம் உம் உம் உம்
எனக்கு என்னனாக்கா எனக்கு ஒரு ரூல்லு டைம் ஆயிச்சாக்கா
டைம் ஆய்ச்சு ஆய் இல்லடா இன்னு இன்னு இருக்குது இன்னு ஒரு அம்பது நிமிஷ இருக்குது
சரி ஓகே ஆ அதாவ்து எங்க வீட்ல வந்து ஒரு ரூல் வேற இருக்கு கு சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இதெல்லா கெட்ட வார்த்த பேசக்கூடாது வீட்ல எல்லாத்தயு அப்பா அம்மான்னு தா கூப்புடணு
யாரு இது சொன்னது
சித்தப்பா தா சொல்லி குடுத்தாரு எல்லாத்தையு அப்பா அம்மா தான் கூப்டுவே
அப்படியா
அத்த பொண்ணு யாரையுமே கூப்ட மாட்டேன்
இப்ப இப்பயா அப்பயேவா
இப்ப இ சின்ன வயசுல இருந்தே இதான் பழக்கம்
அவர் தான் சொல்லி குத்தார் இது மாரி தான் சொ
ஆ அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி ஆ ஆமா சித்த சித்தி எங்க சித்தி எங்க எல்லாருமே எல்லாமே எல்லாமே அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம் ஆ செரிக்கா